ஆ நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
எல்லா வேலையு முடிச்சுட்டு இப்பதான் பசங்க ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு உட்காந்துருக்கே
ணு டீ டைம் வந்துச்சு டீ குடிச்சுட்டீங்களா
இல்ல இல்ல இனிமேல் தான் அது வேற என்ன அது இனிமேல் தா
அதுக் ரெஸ்டே இல்ல அப்டி செஞ்சுட்டே தா இருக்கணு
ரெஸ்ட்டா இப்பதா ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு இந்தெல்லா இப்படி வந்து உட்கார எல்லா வேலை முடிச்சுட்டு அவனுக்கு ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு சரி அப்படின்னுட்டு இப்படி வந்து உக்காற நீங்க ரெஸ்ட் இல்லாமதா ஓடிட்டேதா இருக்கீங்க அடு அந்த டீ நீங்க சொன்ன மாரி துணி மடிச்சு வைக்கிறது உ பாத்திரங்கழுவனு அப்புற டிஃபன் வந்துரு அதெல்லா முடி
ஒரு ரோபா ஒண்ணு வச்சு அது கூட ஓடிடு போகோ செய்ய மாட்டம் வேற வேல இல்லனு உங்கவீட்டு வேல நீங்களே செஞ்சுருங்க நான் செய்ய மாட்டே சொல்ட்டு ஓடிடு ரோபோ
கண்டிப்பா ம் நீங்க எதாவது ஒரு சொல்லுங்க த்தா தோழி எதாது ஒரு டாபிக் பத்தி
ம் டாபிக்னா கோயில் கோயில் பத்தி பேசுவோமா
ம் சொல்லுங்க
நீங்க எந்தெந்த கோயில் போயிருக்கீங்க ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா இந்த ஏழு கணர் கோயில் சொல்லுவாங்கல்ல ஏழுக்கணர் கோயில் சொல்லுவாங்ல ஏழு கிணறு கோயில் அது எந்த கோயில் அது ஏழு கிணறு இருக்கோன்னு சொல்லுவாங்க அது உள்ள ஏழு கிணறு திருச்செந்தூர்லயா இருக்கு
திருச்செந்தூர்ல தானங்க கிணத்துல குளிப்பாங்க எனக்கே அவ்வளவா தெரியாது ஆ ம் அங்கதான்ங் ஆஹா அது அங்க இல்லன்னு நினைக்
இல்லப்பா அது ஏழு கிணறுல இருந்து தண்ணி எத்து குளிப்பாங்களா அது இ ஞாபகம் வர மாட்டுக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ஏழு கிணறுல தண்ணி குடிக்கல ஏழு பாலர்ல இருந்து எ தண்ணி
இல்லைங்களே அது எங்யோத்தண்ணு கிணத்துலதான் தண்ணி மொண்ட மொண்ட அப்டியே இதா ஆகும்பாங்க அப்படிங்களா
அப்படி சொல்றாங்கல்ல அந்த சைடே போல ஆனா அந்த எடத்துக்கு போயிட்டு மழ சரியான ம மழ டைம்ல நாங்க மாட்டிக்கிட்டோ மழை டைம்ல போயிட்டு ஏழு கிணறு ல குளிக்கல அதுக்கு பதில் ரெஸ்ட் ரூம்ல போய் ஏழு பேர் ல தண்ணி எத்து குளிச்சுட்டு வந்தோ அதுக்கப்புறமேட்டு போவே இல்ல நாங்க போனத அது மாதிரி டைம்மு ஒரு மழை வேல் டைமா இருந்தா ம் அங்கல்லா மழ டைம்ல போனா அந்த மாரி குளிக்க முடியாது போலருக்கு
செரி செரி செரி ஆ
அதேமாி மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த பாபா கோயில் ஒரு வாட்டி போனுங்க பாபா கோயிலு நல்லா மார்பல்ஸ்ல இல்லங்க நம்ம தமிழ்நாட்டுலயே அது எந்த இடோனு தெர்ல பாபா கோயிலு நல்லா பள ஃபல் டைல்ஸ் அப்டியே ஒயிட்ல அப்டியே நல்லா இருக்கு பாக்கறதுக்கு ஏழுவு ஏழு பா ஒன்போது பாபா சுத்தி சுத்தி இருக்கு எல்லாமே பாபா ஒம்தா நல்லா இருக்கு அது வேலூரு வேலூர் கிட் ட வேலூர் கிட்ட தங்க கோயில்லா போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த கோயில் நேம் வந்து எனக்கு மறந்துச்சு ஃபேமிலியோட போனதுனால தெரியல நிஞாபகொ இல்ல ஃபுல்லா மார்பல்ஸ்லயே இருக்கு ஒரு ஒரு பாபாவு மார்பல்ஸ்ல நல்லா ஹாறடி உயரத்துல இருக்கு நல்லா இருக்கு அதெல்லா அ நல்லா பார்க வேண்டிய பிளேஸ்ங்க அதுக்கப்புறோ சீரடி சாய் பாபான்னு சொல்லுவாங்க இதெல்லா கூட நல்லா இருக்கு ஆன இதுல வீடியோ எடுத் வந்து கமிச்சுருக்காரு எங்க ஹஸ்பண்ட்டு நா போனதுல்ல எங்க வீட்டுல போயிட்டு நா இல்ல அவ்ரு கூட கல்யாண ஆகுறதுக்கு முன்னாடிதா போயிருக்காரு கல்யாணத்துக்குப்புறோ கூட்டிட்டு போறன்னு சொன்னாரு அதுக்கப்புறோ அதுக்கான சான்ஸ் அமையல இது வரைக்கு போல எங்கன்னா கிட் கிட்டே எங்கனாருந்தா போயிருப்போ இன்நேரத்துக்கு அது டிஸ்டன்ஸ்ல இருக்கறதுனால யோசனையா இருக்கு போனு ஆனா தடுத்துடேருக்கு அந்த ஒரு பாபா கோயில் போவே முடியல தடு தட்டுட்டுயெக்கு நாங்களு இதோ கல்யானாத்சு தொல் தொல்ட்யியர்ஸ் ஆயிட்ச்சி இன்னு நாங்க போ முடியல
போயிக்கலா இன்னு டைம் இருக்குல்ல பொறுமையா போலா
நெறைய கோயில் ஸ்தலங்கள் இருக்கு பாக்காத ஏரியா எவ்ளோருக்கு
இல்லலைங்க நீங்க அந்த திருச்சி தாண்டி கும்பகோணம் தாண்டொம்னா பெரிய பெரிய ஸ்தலா இருக்கு ஆனா என்னன்னா இந்த கவர்மெண்ட் கொஞ்சோ அத பத்தி அத வந்து கொஞ்சோ கேர் எடுத்துக்காம பாத்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய பராமரிப்பு ப்பல்லா ரொம்ப இதா இருக்கு ஆனா அந்த கோயிலப் போய் சுத்தி வந்தாலே உம் அத போய் சுத்தி வந்தாலே நமளுக்கு ஒரு நாள் அவ்வளவு பெரிய பெரிய கோயிலுங்கல்லா இருக்கு நமக்கு தா தெரியு நறைய சிவன் கோயில்கள் எல்லா அந்த சைடு நறைய இருக்குன்னு நா கேள்விப்பட்டிருக்கே ஒரு வாட்டி நா சிதம்பரம் போகையில பாத்தீங்கன்னா அந்த வழிநடுகு அத திருச்சிய தாண்டி சிதம்பரம் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா புல்லா கோயில் துதா ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ஆ பழங்காலத்து
பழமையான கோயில்கள் சரியான பராமரிப்பு சரியான ஒரு இ இருக்காது அங்கல்லா இல்லன்னா அந்த கோயிலுங்க இன்னு நெறைய பேர் வந்துட்டு போயிட்டு நல்லா இருக்கு அதே மாரி திருச்சியில பழனி கோயிலுது நா மூணு வாட்டி போயிட்டே பழனிகிட்ட போயிடுவங்க போயிட்டு கரெக்டா அந்த பழனி அந்த முருகன பாபாக்கம தா வந்துருக்க மூணு வாட்டியுமே மூணு வாட்டியுமே கரெக்ட் டா அது என்னன்னு தெரியல அவருக்கு எனக்கு இன்னதா விரோதமோ அவரு என் மேல ஏதோ கோவத்துல இருக்காரானு தெர்ல பாக்கவே முடியாது அந்த லேடிஸ் பிரச்சன ஆயிடு கரெக்டகிட்ட போயிடு தா ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சுதா நம்ம பிளானே பண்ணுவோ கரெக்டா அந்தஸலத்துக்கு போய் தாங்க கரெக்டா வப்போ என்ன யோசிப்பே அப்ப முருகதொ கோவமா இருக்க பொழுக்கு நம்ம ஏதோ பண்ணிட்டோமோ யோசிப்பே என்ன பண்றது ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு ஏன்னா உன்னி நாள் பார்த்துதானே வரே அப்டி இருந்து இந்த மாரி ஆகுதுன்னா அப்ப ஏதோ ஒர் ப்போதுதா பரிகாரோ ஏதாது வேண்டிட்டு செய்யாம விட்டிருக்கியா ஆனா இல்லங்க எனக்கு இருக்காது எனக்கு அது மனசு கஷ்டமாவே இருக்கு மூணு வாட்டியு போயிட்டு நா கிட்ட கூட போய் அந்த பழனியா முருகர் எப்டி இருக்காருன்னு கிட்ட கூட போய் பாக்கவே முடியல என்னால அது எனக்கு எனக்குள்ள ஒரு மனசு கஷ்டோ அது அது ஒரு விஷயோ மட்டு அவ்ளோ கோயிலுக்கு போறே அவ்ளோ சாமியை பாக்கற ஆனா முருகர போய் பாவே முடியல அந்த முருகர போய் பாக்க முடியல நான் எப்பவுமே ரூம்ல தான் இரு என் கூட வரவங்கல்லா அந்த சாமி போய் பார்த்துட்டு வருவாங்க ஆனா நல்லா இருக்கு ஒரு வாட்டி எங்க ஒரே வாட்டி என்னோட ஓரவத்தி பையன் தொலைஞ்சிட்டாங்க குட்டி பையன் மூணு வயசு முப்பது பேர் போயிருக்கோம் ஒரு பேமிலியில முப்பது பேர் போனோ முப்பது பேர் போயிட்டா அவ என்னா பண்ணா விளையாட்டு பயந்தானே கை பிடிச்சிட்டே இருந்தான் கையை பிடிச்சிட்டே கூட்டதுல என்ன பண்ணா ஏதோ ஒரு கையில பீப்பி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை கீழே வந்து எடுத்தான் பாருங்க அதுக்குள்ளே இவர்ரு என்ன பண்ட்டாரு கூட்டத்துல கை விடுத்தாரு போல அவங்க அப்பா திரும்பி பாத்தா போலா கையை இழுக்கறதுக்கு பாத்தா கொழந்தே காணும் பழனில ஏறி ஏறி ஏறி இறங்கி இறங்கி பாவம் எல்லா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஒரு காலம் வாறங்க தேடுறாங்க எல்லாரு தேடி தேடி எல்லாரும் அழுவ ஆரம்பிச்ட்டாங்க அவங்க செல்ல பையன் அந்த பையன் வீட்டுக்கு தேட ஆரம்பிச்சட்டாங்க அங்க அ எல்லாரு தேடுறாங்க கோவிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிச்சு குழந்தை தொலைச்சிட்டிங்களே சொல்ட்டு மொத்த பேரும் அந்த குழந்தைய தேடு தேடுனு தேட்றாங்க கடைசியில முருகனை பாக்க போனமொ இல்லையோ அந்த பையனை தேடிட்டு தொலைச்சிட்டு படாத கடைசி யார் கூட தெரியுமா இருந்தா எங்க பேமிலில ஒருத்தவங்க கூட போய் அவங்களுக்கே தெரியாமா பினாடி நின்றுந்திருக்கா அவங்க முன்னாடி போய் சாமியை கும்பிட்டுன்னே இருக்காங்க அவங் உங்களுக்குமே தெரியாம போய் கூட்டத்தில அவங்க பின்னாடி அந்த பயனுக்கு தெரியல அவங்க ந நம கூட வந்தவங்கு சொல்லிட்டு அவங்கள கூப்டாம அவங்க கூடியே நின்னு க ஆனா அவனை தேடி நாங்க சுத்து சுத்து சுத்துருவோம் அந்த மலயே சுத்தியாச்சு அவங்க அப்பாளா அழுத்துட்டு அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லா குடுத்துட்டாரு ஆ அப்படி இருந்தும் கடைசியில அந்த பையனை கிடைக்கும் போதுதாங்க உயிரே வந்தது என்னப்பா முருகரையா உன் வாசல்ல இப்படி ஒரு சோதனை பண்ணிட்டியேன்னு சொல்ட்டு
பரவாயில்லை மூணு வயசு பயணக்கு இவ்வளவு விவரமா போயி நின்னு அவரு கிடைச்சட்டானே அதுவே பெரிய விஷய
அவ்வளோ பெரிய மலையில அந்த சின்ன
கண்டி எங்க தேடுறது இறங்கி எங்கயாவது போயிருந்தாலு
அதுக்கப்புற அவங்க பாத்துட்டாங்க நல்ல வேல அவங்க பாத்துட்டு என்ன இவன் தனியா க்காரனு கடை சீ கட்டத்துலா அவங்களா போன் பண்ணிருக்காங்க இங்கதா இருக்கோ நாங்களே கவனிக்கல பின்னாடி நின்னன்னு இருக்கா ஆ கும்பல் நடுவுல இருக்கா நாங்களே எதர்ச்சியா பாதோம் என்னா நீ மட்டு நிக்கிறன்னு கேட்டதுக்கு அம்மாலா வரற அப்பா பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டா அப்புறம் பாத்தா நீங்க தொலைச்சிட்டு தேடுறீங்க அப்ப எப்டி இருக்கு அவ அவங்களுக்கே தெரியாது அவனுக்கு தொலைஞ்சோன்றதே தெரியல அவனா பண்ட்டா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட வந்தவங்க நிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம பின்னாடி நின்னுன்ருக்கா அவனக்கானனு சொல்லிட்டு ஒரு கூரு மே தேடுதேடுன்னு தேடிட்டு டென்ஷனாயி போயிட்டோங்க அந்த ஒரு மூமெண்ட் எல்லா மறக்கவே முடியாது
அப்ப நீங்க மலை மேலதா இருந்தீங்க இல்ல
போ முடியல அதான் சொல்றேனே நா மட்டு போல நான் மட்டும் கீழ இருக்கே எல்லாரு தேடி தேடி வந்து அழ துட்டு இருக்காங்க என்கிட்ட சொல்லிட்டு எனக்கா எனக்கு பயமாடுச்சு குழந்தையாசே சே எங்க போனானோ ஏது போனானோ நம்பளாலயு ஏது நம்மளாலு போக முடியாது என்ன பண்றது சொல்ட்டு மொத்த குடும்பமே அவன் கிடைக்கிற வரைக்கு மறுநாள் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அங்கயே தாங்க இருந்தோ அவ கிடைக்க ஒரு ரெண்டு அவர் ஆச்சுங்க
ஆ இருக்கு இருக்கு அது அப்படிதான் இருக்கு அது தேடிட்டே இருக்கீங்கல்ல கிடைக்காம சுத்தி மலய சுத்தி சுத்தி வந்திருப்பீங்க
ம் அவ அப்பா பாவோ ஆ ஒரு மாதிரி ஆளே நொந்துட்டாரு அந்த பையனை கிடைப்பானா கிடைக்க மாட்டானா
நா
ஓ ஆம்பள பைய வந்து எங்களோட இதுல அவ ஒரு ஆள் தா மீதெல்லாம் பொண்ணு தா பொண்ணு பசங்க தா அதுல பயந்துட்டோ செல்லோ வேற அவ செரி வாலு எங்க போனான் தெ அவனுக்கே தெரில கடசியில எ இங்கதாப்பா இருந்தேன்றா கடசியில நா இங்கதாப்பா இருந்தே இதோ மாமா கூட தா இருந்தே அத்த கூட தா இருந்தேன்றா அவுங்க சத்தியமா நா பாக்லடா இவ்ளா பெரிய பிரச்சன நடக்குது எனக்கு தெரியாது அவ நின்னது நாங்க லாஸ்ட் டைம் தா திரும்பி பாத்தமே திரும்பி பாக்கும்போது கூட அவனுக் தெரியில அவ கூட்டத்து நடுவுல இருந்தனால எங்ளுக் தெரியில அவனா வந்து அது என் எனக்கிட்ட வரும்போ தா எனக்கு தெரிஞ்சுது இவ நிக்கிறா தனியா நிக்கிறானே எங்கட அப்பான் கேட்டதுக்கப்றோ அப்பா பின்னாடி வராங்கன் அசால்ட்டா சொல்லிட் நிக்கிறானா
இல்ல அவ சொல்லிருக்கிறாப்ல உங்கள ஐயோ தெலுத் தெரியாம வந்துட்டேன் சொல்லாம எங்க அப்பா பின்னாடி வந்துட்டு
ஆ பின்னாடி வந்துன்னுருக்கிறான் சொன்ன உனே அவனுக் கடைசி வரைக்கு நாங்க திட்னோ ஏன்டா சொல்ட்டு போமாட்டியா ஓ டெய்லி நா பெரிம்மா கூட தா எதோ மாமா கூட தானே போனே அத்த கூடதா போனேன்ற மாரி சர்வசாதாரணமா சொல்றா அவ தொலைஞ்சிட்டான்றதையே அ அவனே அவ்ளா ஃபீல் ஆவுல
ம்
இதுதா பசங்கன்றது என்ன பண்றது
அது துருத்துரு இப்ப இருக்கிற எல்லா பசங்களு அப்டிதாங்க ரொம்போ சேட்ட நம்ம கண்ணு அவுங்கள தள்ளி ஒரு செகண்ட் நவுந்துச்சுன்னா அவ்ளோ தா வெளில போனம்னா இல்ல பண்ண வே இப்ப என்ன எல்லா வேலையு செஞ்சிருவா ஒரு பொம்மைய பா த்தா நின்னுக்கறது எதையாது பண்ணா போயிக்கறது அவுங்க பாட்டுக்கு ஓடிறது எப்படியு இவங்கெல்லா தொலாவி புடுச்சுருவாங்க அப்டின்டா இனி என்னன் தெர்ல
செம்மையா பசங்க இப்பெல்லா நம்மள சுத்தல்ல சுத்தல்ல உறதே சுகமா நெனைக்க றாங்க போலருக்கு அவுங்களுக் எதுமே தெரிய மாட்டே இருந்தாலு சொல்றதே கேக் மாட்டறாங்க அவுங்க பாட்டுனு எதனா பண்றாங்க அதோட விளைவுகள்ல்லா நம்மதா அனுபவிக்கிற மாரி ஆயிருது
அதெல்லா ஆமாமா
இப்ப இருக்க கொழந்தைங்கல்லா ரொம்ப சுட்டியா வாலா என்ன நடக்குதுன்றதே தெரியாம இருக் இப்ப இல்லல்ல இப்ப இப்ப பயமே இல்ல சுத்த மா பயோ இருக்க மாட்டுகிது என்னா பண்றதுனே தெரியில
நம்ம படிக்கிறக்கு பெரட்னாலு பயப்பட மாட் டிங்கிறாங்க குறும் பண்றக் மெரட்னாலு அதாவது நால்லா மெரட்டி மெரட்டி எ எனர்ஜி வே தா வேஸ்ட்டானத்தா மிச்சோ
நால்லா கத்தி கத்தியே கத்தி கத்தியே இந்த புள்ளைங்கள செரிங்க தோழி இது டைம் முடிந்து வி ட்டது நா மறுக நினைப்புல வாரே நன்றி தோழி ம்